ஹலோ சொல்லுங்க
ஆ ஆ மேம் மேம் நா மதான் பேசுற மேம் நல்லாருக்கிங்ளா
ஃபைன் நீங்க
ஆ நல்லாருக்கே மேம் அப்றோ மேம் என்ன பண்ணிட்ருக்கீங்க காலேஜா படிச்சிட்ருக்கீங்க
ஆமா நா காலேஜ்தா படிக்குறே நீங்க
ஆமா
ஓகே என்ன ஒர்க் பண்ட்ருக்கீங்க
இங்க
ஹலோ புரியல
கேமியோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிட்ல ஒர்க் பண்ணிருக்கே பார்ட் டைமா
ஓகே ஓகே சார்
ஆமாங்க
ஓக்கே நா வந்ட்டு மெடிக்கல் ஸ்டூடென்ட் கேஜில படிக்கற
மேம் நீங்க என்ன டிப்பாட்
எப்புடி போது இன்னிக்கு டே எப்பிடி போச்சு
பேய் வந்து
நல்லா போச்சா காலைல இருந்து என்ன பண்ணிட்ருந்தீங்க
ம்
ஹலோ
கேக்குது கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க
காலைலருந்து ஒர்க் பண்ண ஆ இப்பதா ஃப்ரி ஆ ஆமா மா மா இப்பதா ஃப்ரீயான ஃப்ரி ஆய்ட்டு அப்டியே ஒரு காஃபி சாப்பட்ணு
சேரி சேரி நா இப்பதா காலேஜ் முடிச்சிட்டு வந்தே
ஓகே மேம் மேம் கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பூரிங்க பூரி பூரி நீங்க என்ன சாப்ட்டீங்க
சாம்பாரும் சோறும்
சாம்பாரு சாப்பாடு
கரெக்ட்டு
ஓகே ஓகேங்க
கான்த்தாரா மூவி எப்டி இன்ச்சு
கான்தாரா மூவி அந்தளவுக்கு நல்லாதா மேம் இருந்துச்சு காந்தாரா மூவி
கருப்புக்கு காந்தாராக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாத்திங்க
நம் கருப்பு வந்து உங்ளுக்கு எப்டி சொல்றது சூர்யாக்கு அந்த ஆனா அந்த காந்தாரால நடிச்சிருப்பார்ல ஆ ரிஷப்‌ ஷெட்டி அவருக்கு அந்த அந்த சாமியோட கேரக்ட்ரு அப்டியே பர்ஃபெக்ட்டா மேச்சாச்சு ஆனா சூர்யாக்கு பாத்தீங்கன்னா அது செட்டாகல
ஓகே
நீங்க படம் பாத்தீங்களா காந்தாரா பாத்
காந்தாரா பாத்தாச்சு ஆனா இன்னு கருப்பு படத்துக்கு போல சார்
அப்டியா மேம் எப்ப போலான்ருக்கீங்
போலாம் இப்போதைக்கி ஃப்ரீ டைம் இல்ல கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்றோ போலான்ருக்கோ
ஆஹ
ஆமா சார்
போய் பாருங்க சீக்கிரோ போய் பாருங்க நல்லாருக்கு படோ நா நேத்து தா போய்ட்டு வந்தே
ஓ ஓகே தனியா போனீங்ளா
இல்ல மேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோ ஒரு ஆறு பேர் வந்து
ஓகே ஓகே ஒங்க வீட்ல எத்தன பேரு
மேம் நாங்க மொத்தோ நாலு பேர் நானு எ தம்பி அம்மா அப்பா அதுக்கப்றோ
சேரி சேரி
தாத்தா வந்து தனியாருக்காங்க
ஓகே
உங்களுக்கு இன்னிக் காலேஜ்லேது அம்மா வந்து இங்க எம் கே டைமன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க
ஓகே
அப்பா வந்து இங்க ஆப்ரேட்டர்றா இருக்காருங்க
ஓகே ஓகே நீங்க எதோ கேட்டீங்க
அதா மேம் உங்களுக்கு இன்னக்கி காலேஜ்ல டே எப்டி மேம்
ஆ போச்சு சார் காலைல டியூட்டி போனே ம் சிக்ஸ் ஓ க்ளாக் இன்னக்கி லேட்டாயிருச்சு போய்ட்டு உ அதே போல ஒன் ஓ கிளாக் வந்துட்டு மறுபடி காலேஜ் ரீச் ஆயிட்டோ
ஓகே மேம்
அதுக்கப்பறோ கிளாஸ் போச்சு லேப்லபோய் வாஷ் பண்ண சொன்னாங்க போய் வாஷ் பண்ட்டு நாலு மணி காலேஜ் முடிஞ்ச்சு ஸோ அப்டியே வந்தாச்சு
ஓகே மேம் உங் லைஃப் புல்லா எப்டி மேம்
அவ்ளதா சார் அது போற போக்குல போது சார் கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது மேடம் கேக்குது நல்லா தாருக்
ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க
உங்க லைப்லா எப்டி
அதா போற போக்குல போது உங்களுக்கு என்ன புடிக்கு
ஆஹ் எனக்கா எதுல கேக்கறீங்க
சாப்பறது
ஆ இதேமாரிதா மந்தி பிரியாணின்னா ரொம்போ புடிக்கோ
ஓகே இதுவரைக்கு எவ்ளோ டைம் சாப்ட்டுருக்கீங்க
வெரைட்டி கெடைக்காது நெறையா டைம் சாப்ட்ருக்கே
ஓகே சார் உங்களுக்கு புடிச்ச பிளைஸ்
எங்க கேக்றீங்க கோயம்பத்தூர்ல கேக்கறீங்கங்களா இல்ல வெளியூர்ல
எங்கனாலு ஓகேதா
மலேஸ்
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது உங்க ஸ்பீக்கர் கொஞ்சோ கிட்ட வெச்சுக்கிறீங்ளா
ஆஹ் ஓகே இப்ப கரெக்டா கேக்குதுங்ளா
ஆஹ் இப்ப ஓகே
ஆஹ் அதா மேம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ் புடிக்கு
மைசூர் பேலசா
ஆமாங் மேம்
ஓ செரி செரி அப்பறோ
என்னன்னா ஆஹ் அங்க வந்து மகாராஜாவோட கல்லறைல்லா வச்சிருக்காங்க அப்றோ வந்து மகாராஜா அங்க வாழ்ந்த ராஜாவோட கல்லறை வச்சிருப்பாங்க
ஓகே
ஆஹ் கல்லறைனா தெரியுதானே
தெரியு தெரியு
ஆஹ் அ கல்ல கல்லற மக்கள்கிட்டயே பாத்தீங்கன்னா அந்த அங்க அந்த காலத்துல ஜெயில் எப்டி இருக்குன் பாத்தீங்ன்னா ஒரு கூண்டு மாதிரி வெச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கனா ஒரு ஆறு ஆ ஜெயில் வந்து ஓகேங்ளா கூண்டு மாரி வச்சிர்ப்பாங்க அந்த கூண்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் இருக்ளாங்க அதாவ்து சங்கிலில ஸ் சங்கிலி இருக்குல்ல செய்ன் அதுல போட்டு கட்டி வச்சுருவாங்க கைதிகள
ஓ
ஆமாமாமா அந்த ஃபேஸ் பாக்குருக்கே ரொம்ப டிஃப்ரண்டாரு நீங்க ஒரு டைம்
எவ்ளோ டைம் போய்ருக்கீங்க
அம்நாச்சோ ஒர் ரெண் டைம் போய்ர்க்க
ஓகே சார்
அப்பறோ அந்த நா ஹில் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல மதிக்கட்டா சாலை அப்டின் சொல்ட்டு ஒரு பேசிர்ந்தாங்
ஓகே சார்
அங்க பாத்தீங்கன்னா உங்ளுக்கு என்ன அங்க என்ன ஒரு அதிசியுன்னா அது உள்ள போனாலே நம்ளுக்கு வந்து அந்த சூசைடுன் தாக்ஸன் இந்த மாரியல்லா நறையா வரு
ஹொ போ அந்த மார்லா பெய் எக்ஸ்ப்ளோர் பண்ட்டு வருவீங்ளா
ஹா ஆமாமம் அது என்க்கம் அ எக்ஸ்ப்ளோர்னா நா பண்ணதுல்ல அந்த மாரி பொய்யி ஆனா அந்த பேஸிக் போனாலே அந்த தாட்ஸ் வருது அப்டின் நெறைய பேரு பூட்ஸ்ல சொல்லிர்க்காங்க இல்ல யூட்யூப்ல வீடியோஸ் போறதால் இட்டு எல்லாமே பண்ணிர்க்காங்க
ஓகே ஒக்கே
பா இது குணாக்கேவ் போய்ர்க்கீங்ளா
இல்லையே
கொடைக்கானல்ல கொடைக்கானல்
இல்லல்ல நா அந்த பக்கொல்லா போனதில்ல
போனதில்லை மாமா
ஆமா
அவ்ங்க அது அதுக் குஆ அதோட முன்னா ஓ ஃபஸ்ட் இப்பதா அவ்னுக்கு ஆனா ஃபஸ்ட்டு வந்து அதோட பேர் வந்து ப்ரவின்ஸ் கிச்சன்
என்னது
டெவில்ஸ் ஆ டெவில்ஸ் விச்சன் மேடம் அதோட பேரு அதாவ் தமிழ்ல சொல்லணுன் பாத்தீங்கன்னா ஆ ஆமாங்மா மேம் அந்த காலத்திலே ப்ரிட்டிஷ்காரங்களே ஆ ஆமாமா ஆனா மூவில வந்தது ரியல் கெடையாது ஆனாஸ் ஸ்டோரி ரியல் தா மூவில வந்ததெல்லா ரியல் ரியல் பேஸ் கெடையாது அது ஒரு செட் அப் மாரி ஓகேங்ளா அதோட தமிழ் பேர் என்னன் பாத்தீங்கன்னா சாத்தானின் சமையல் அறை அப்படின் சொல்லுவாங்க
அதுல அப்படிதா வந்துச்சு
ஆ அதா அதா ஏனா அந்த காலத்திலே ப்ரிட்டிஷ்காரங்ளே அது அதிக் மேரே வச்சிட்டு போய்ட்டாங்க டெவில்ஸ் சுச்சலாம் அப்டின் சொல்ட்டு ஏன்னா அந்த அதுக்குள்ள விழுந்தவங்க யாருமே இன்னு உயிரோட வந்ததே கெடையாது
ஆனா அந்த மூவில ஒரு பெர்சன் வந்துட்டு உயிரோட வர மாதிரி தானே காமிச்சாங்க
மேம் அதாவது அவுங்க உள்ள அதாவது அது எறங்கி காப்பாத்துறத்துக்கு கண்டிப்பா ஒரு தைரியோ வேணு கரெக்டா
கரெக்ட்டு தா
இப்போ ஒருத்தரு வந்து ரொம்ப ஒரு ஐநூறு அடி குழியில உழுன்டாருன்னு வெச்சிக்கோங்க நீங்க உள்ள போயி காப்பாத்துறக்கு எவ்ளோ யோசிப்பீங்க
ரொம்ப நாலா போகவே மாட்டே
ஆ நம்மளுக்கு ஏதோ ஒன்னு ஆயிரு அப்டின்னு யோசிப்பிங்ளா இல்லையா கரெக்டா
கரெக்ட்டு தா சார்
ம் அந்த மாரி யாரு எல்லாரும் போய் எல்லாருனாலயு அந்த மாரி போய் காப்பாத்திட முடியாது மேம் ஓகேவா அதாது ஆ ரியலா ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு அத வெச்சக ஒரு படமா எடுத்திருக்காங்க
ஆமா சார்
ஓகோ வா மேம் எல்லாருனாலயு அந்த மாரி போய் காப்பாத்திற முடியாது யாருக்கு வந்து காப்பாத்துற அளவுக்கு அந்த கட்ஸ் இல்ல மேம் ஏன்னா
ஆனா அந்த மூவியில அப்படி தானே காமிச்சாங்க அப்போ அது ரியல் ஸ்டோரின்னு கூட சொன்னாங்க
அது ரியல் ஸ்டோரி தா மேம் அவரு ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு அவுரு கட்ஸ் இருந்திருக்கு ஓகேவா அதனால போய் காப்பாத்திருக்காரு சில பேரு தனியாவே போய் அந்த மாரி உழுந்துருவாங்க மேம் தனியா போயி தனியா போயி அந்த மாரி உழுந்துட்டாங்கன்னா யாருக்கு தெரியு இங்க ஒரு இந்த மாரி ஆயிட்டாங்க அப்டின்னு யாருக்கு தெரியு சொல்லுங்க பாப்போ
யாருக்குமே தெரியாது
யாருக்குமே தெரியாது மேம்
சோ
ஓகே நைட்டுக்கு நைட்டுக்கு என்ன செய்றாங்கன்னு தெர்ல அம்மா வந்ததுக்கு அப்றோ தா செய்வாங்க மேம் ஒரு ஒரு டென்மினிட்ஸ் கழிச்சு நா கால் பண்ணட்டுமா மேம்
ஓகே சார்
ஓகே மேம் தேங்க்யூ மேம்
தேங்க்யூ சார்